ஓ என்ன பண்ற
எப்பிடிடி இருக்க
ம் நா நல்லா இருக்கே நீ எப்டி இருக்க
ஆ நல்லா இருக்கே வீட்ல எல்லா எப்டி இருக்காங்க
ஆ வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்க
ம் சாப் ம் நல்லா இருக்காங்க சாப்ட்டியா
ஆ இப்போதா சாப்ட்ட தோசையு சட்னியு சாப்ட்ட நீ
நா காலையில நைட்டு சப்பாத்தி போட்ட கொஞ்ச இருந்ததுதுனால சில்லி சப்பாத்தி போட்டு பண்ணுவோல்ல
ம் ஆமா
அதுதா‌ காலைல பிரேக்பாஸ்ட் சாப்ட்டே சரி உங்கிட்ட பேசி ரொம்ப நாளாச்சே அதா கால் பண்ண நெக்ஸ்ட்டு வீக் தீபாவளில்லா வருது ட்ரெஸ் எல்லா வாங்கிட்டியா
ம் ஆமா நா டிரெஸ்ஸு பாத்துட்டே இருக்கே ஆனா எதுவுமே செட் ஆற மாரி இல்ல எனக்கு
அப்படியா நீயே எதாது ஒரு பிளான் பண்ணிட்டு போனீன்னா ஒனக்கு அங்க போய் வாங்கறதுக்கு கரெக்ட்டா இருக்கு
ஆமா நா பிளான் பண்ணிட்டு தா போன இந்த இன்ஸ்டாலலா வந்துச்சுன் பாத்துட்டு போன அனா அது செட் டாகல பட்ஜெட் கொஞ்ச இடிக்கற மாதிரி இருக்கு
ஆமா ஆமா கரெக்ட்டு தா இன்னொன்னு என்னன்னா நீ ஆன்லைன்ல போட்டோனா நம்ம ஆ ஒரு ரேட்டு நமக்கு தெரியு நேர்ல போனம் வைய்யே நம்ம ஒரு அமௌண்ட் எடுத்துட்டு போவோ அங்க இன்னு ஆகு அப்படிதா எனக்கு ஆச்சு நா சராராதா வாங்ன
ஆ வாங்கிட்டியா
ம் வாங்கிட்ட வாங்கிட்ட ஒரு டூ த்ரீ டேஸ் இருக்கு ம் போயிட்டு ஃபேமிலில எல்லாருக்குமே ம்
ம் நானு போய் வாங்கணு அ போனா வீக்குதா போன அனா எதுவுமே செட் ஆகலயா அதனால திருப்பி தேடிட்ருக்கே வேற எந்த கட போலான் சொல்லீட்டு
சேரி செரி பட்டாசு எல்லா வாங்கிட்டியா
ஆ பட்டாஸ்லா வாங்கியாச்சு அதுதா ஃபர்ஸ்ட் ஷாப்பிங்கே
ம் சூப்பர் சூப்பர் நாங்க அன்னைக்கு போனோன் சொன்னல்ல டூ த்ரீ டேஸ்க்கு முன்னாடி அப்பயே பாத்தின்னா பட் டாஸ்சு டிரெஸ்சு எல்லாமே ஓரளவுக்கு வாங்கிட்டு வந்தாச்சு
ம் ஓகே சூப்பர் தா
இனிமே செலபரேஷன் பண்ணு ம் ஆமா இல்ல நம்ம ஒரு பட்ஜெட் போட்டுட்டு போனோ பட் அது அதுக்கு மேல தானே நடந்தது
ஆமா கரெக்டா சொன்னே நா கூட ஒரு பட்ஜெட்ல போனா அது பாத்தா எதுமே செட் ஆகல எனக்கு செரி இன்னு கொஞ்ச அமௌண்ட் எடுத்துட்டு போனு நெக்ட் டைம்
அதா அதா இன்னொன்னு என்னன்னு கேட்டின்னா இப்ப வேற கொஞ்ச சம்மயா இருக்கறதுனால அது எப் பு தீபாளி டயத்துக்கு நல்லா மழ தானே பெய்யு அனா இந்த தடவ என்னனு தெர்ல வெயிலா இருக்கு
ஆமா
அதனால ம் அதனால என்னன் பாத்தின்னா ரொம்ப கிராண்டாலா ஜிகு ஜிகுன்லா வாங்கல ரொம்ப கிராண் ஒர்க் கலா வாங்கல கொஞ்சோ நார் சராரா எடுத்துட்ட கொஞ்ச நார்மல் அங்கங்க லைட் லைட்டா இருக்குல்ல டிசைன் மாரி அந்த மாரிதா
ம் நா கூட வந்து கிராண்டா ஒரு ட்ரெஸ் எடுத் துக்கலான் இருக்கே அப்பறோ மாத்தி போடுறதுக்கு வேற சிம்பளா ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கலான் இருக்கே
ஆமா ஆமா நானே பாத்தின்னா ஒரு டிரெஸ் எடுக்கலான் தா பிளான் அப்பறோ போன ஒரு டீ ஷர்ட் ஒரு ரெண்டு மூணு எடுத்த அப்பறோ ஸ்கர்ட் எடுத்த ஓ வந்துடுச்சு அப்படியே ஒரு அமௌன் டு அது இல்லாம கொழந்தக்கி ஆ டிரெஸ்ஸு ரெகுலர் யூஸ்க்கு அப்பறோ அவுங்கலுக்கு எல்லாத்துக்கு எடுத்துட்டு வந்தாச்சு ஒரு அமௌன்ட் வந்துருச்சு பாத்துக்கோ அப்பறோ ஸ்வீட்ஸ் எல்லா பண்ணீங்களா பலக்காரோலா பண்ணீட்டாங்களா
ஆமா அதுலா ரெடி ஆயிட்டே இருக்கு ஒர்க் போயிட்டே இருக்கு இப்ப நா கூட போய் செய்யணு அது
ஆ என்னன்ன பண்லான் பிளானு
கொழுக்கட்ட அந்த வடைலா வெப்போ சுட்டுப்போ கொழுக்கட்ட மாதிரி இல்லாட்டி பொங்கல் ஸ்வீட் பொங்கல் இருக்குல்ல அதுலா செய்வோ ம் அனா பாயாசம் வந்து மஸ்ட்டு
ஆமாம்மா கரக்ட்டு அதா ஒவ்வொருத்தோ அப்ப ஒவ்வொருத்தவங்களோட வீட்லயு ஒவ்வொரு மாதிரி போல இல்ல இப்போ நம்ம சைடு இப்ப நா எல்லா எப்டி பண்ணுவோ வீட்ல அப்படின்னா ஆ முறுக்கு அப்புற அந்த டைமண்ட் பிஸ்கெட் மாரி அப்புற இந்த ஓல பக் கோடா அப்புற வேற என்ன அதிரசொ இதெல்லா வந்து பண்ணிட்டு இருக்காங்க வீட்ல அப்டியே போய்ட்டு இருக்குதா
ம் ஆமா போன வாட்டி நாங்க அதிரசம் செஞ்சோ ஆனா ஒழுங்கா வரவே இல்லையா சரி இந்த வாட்டி பாத்து செய்யணு
சேரி சேரி ஆனா தீபாளி அன்னைக்கு காலையில என்னன்னு கேட்டீங்னா அவ்வட அப்புறம் ஆ முட்ட போண்டா பஜ்ஜி மெளகா பஜ்ஜி அந்த மாதிரி ஆயில் ஐட்டம்லா அன்னைக்கு மார்னிங் தா
ஆமா ஆமா ஒரே பிஸி ஆயிருவோல்ல தீபாவளி வந்தாலே
ஆம்மா ஜாலியாவு இருக்கும் பிசியாவு ஆனா அப்போல்லா பாத்தீங்கன்னா நம்ம சின்ன பிள்ளைல இருக்கும் போதல்லா எவ்ளோ ஜாலியா இருக்குல்ல
ஆமா எந்த வேலயு இருக்காது எந்த ரெஸ்பான்ஸிபிளிட்டீஸீம் இல்ல ஜஸ்ட் விளையாடுவோ பன் பண்ணுவோ ஆமா
ஆ இல்ல நம்ம ட்ரெஸ் வாங்கிட்டாலு அத போய் எப்போடா தீபாவளி வரு கால்ல ஒரு குளிச்சுட்டு எப்பொடா போட்லா அப்டின்னு போய் போய் நைட்டெல்லா பாத்துட்டே இருப்போல்ல அந்த டிரெஸ்ஸ
ஆமா அந்த டிரெஸ் எடுத்துட்டு அப்டியே பக்கத்துலேயே வச்சுட்டு தூங்கிடுவே நால்லா
ஆமா ஆனா இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு நேறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குறதுனால அது ஒன்னும் பெருசா நம்ம இது பண்ணிக்கிறது இல்ல என்ன போடணும் அப்படின்றதுக்காக போட்றோ ஆனா அப்போ அப்டி கெடையாதுல்ல
ஆமா ஆமா அப்போ தீபாவளி எதாச்சு எந்த ஃவெஸ்டிவல் வந்தாலு ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்துடு அது ஆட்டோமேட்டிக்காவே வந்துடும்
ம் ஆமா தீபாவளியா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே சொல்றே நார்மலா ஒரு ஒரு ஆர்வ இருக்கும் ஆனா இப்பொல்லா பாத்தீங்கன்னா ஐயோ தீபாவளி வருதா வீட்ல வேல பாக்கணுமே ஹெல்ப் பண்ணணுமே கிளீன் பண்ணணுமே ம் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா கிளீனிங் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆயிடு அது இல்லாம வீட்டுக்கு நம்ம அன்னைக்கும் அன்னைக்கெல்லா என்ன பண்ணுவீங்க அன்னைக்கெலா நா செம நான்வெஜ் தெரியுமா வீட்ல
ம் நா கூட நான்வெஜ் தா வெஜ் தொடவே மாட்டே அன்னைக்கு ஃபுல் சிக்கன் ஐட்டம்ஸ் பீஃப் கூட சாப்புடுவோ நாங்க
ம் நா வந்து என்னன்னா அன்னைக்கு கன்பாஃம் மட்டன்னு மஸ்ட்டு மட்டன் பிரியாணி மஸ்ட்டு பிளஸ் நம்ம காலையிலயே வந்து இட்லி எல்லா வீட்ல செய்வாங்கல்ல அப்போ எல்லா பாத்தீங்கன்னா மட்டன் கொழம்பு சிக்கனு ப்ரான்ஸு எல்லாமே அன்னைக்கு
ம் ஆமா நாங்க வந்து மார்னிங் வந்து ரொட் டி போட்டுட்டு இந்த பாயாசால்னா இருக்குல்ல அது வச்சுப்போ நாங்க எந்த ஃபெஸ்டிவலா இருந்தாலும் மார்னிங் அதுதா ஈவினிங் வந்து ஆஃப்டர்நூன் வாங்கிப்போ வெளியேந்து ஆர்டர் பண்ணிப்போ இந்த பிரியாணிலா ஆர்டர் பண்ணிப்போ மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணின்ட்டு
ம் ம் ஆமா பக்கெட் பிரியாணிங்களா
ஆமா ஒர்க்கு கொஞ்ச கம்மியாகுல்ல நமக்கு அதுக்காக தா
கரெக்ட் கரெக்ட் தா பட் நீ வீட்ல வாங்கி பண்றதோட குவால் குவான்டிட்டியு ப்ளஸ் நம்ம கடயில வாங்குறதுக்கு நறைய டிஃப்ரன்ஸ் இருக்கு தானே
ம் ஆமா ஆமா அது என்னமோ சரிதா பட் கொஞ்ச வேல் கம்மியாகுல்ல அததாபாக்குறே பட்டு கொஞ்சம் வேல கம்மிய ஆகும்ல அதுதா பார்க்குறே
ம் கரெக்ட்டுதா என்னா ஆல்ரெடி தீவாளிக்கு நமக்கு செலவு அதிக அதி கொந்தா அது இல்லாம ப்பபனம்ம அதுல்லா வருந்தா ஒண்ணு பண்ண முடியாது நீ சொல்ற மாரி வேலகம்மியாகு கரெக்ட்டு தா
ஆமஆமா டெய்லி ஒர்க் வேற பன்னீட் ட்டு ஒரு நாள் கூட ரெஸ்ட் எடுக்கவே முடியாதுல்ல அதுக்குகாதா
ஆம்ம ஆம்மா இப்போ சமையல்லா கத்துக்கிட்டியா வீட்ல குக்கிங் எல்லாம் முன்னாடி தெரியாதுன் சொல்லுவியே இப்ப கத்துக்கிட்டியா
ஆ இப்போ கத்துக்கிட்டே இப்போ ஓரளவுக்கு எல்லாமே வருது
பரவால்ல இன்னைக்கு என்ன சாப்ட்ட மதியொ லன்ச்சு
மதியோ இன்னு செய்யணு இப்ப போய்ட்டு செய்யணு என்ன பண்றதுன்னே ஒரே குழப்பமா இருக்கு
ம் ம் காலைல என்ன சாப்ட்ட
காலைல வந்து தோச சாப்
ஆம்மா ஆம்மா சொன்ன சொன்ன ம்
இந்த மத்யொ என்ன சமக்கிறதுன் யோசிக்கிறதுக்குள்ளயே மண்ட பிச்
ஆ கரெக்ட்டு அதுதா இப்ப நா ஒண்ணுகிடையாது இதுல பிரான்ஸ் வாங்கி வச்சிருக்கே நா காலைல கி ஆர்ட்ரு போட்டேன்னா அதுல பிரான்ருக்கு அது இன்னைக்கு மதியானொ தொக்கு அவ்ளதா ஃபினிஷ்டு
ம் ஆனா எங்க வீட்டுல தொக்கூலா செஞ்சா பத்தவே செய்யாது இத்தன பேர் இருக்காங்க ம்
நல்லப்பேரு பட் இங்க ஜாயிண் ஃபேமிலி கடையாதுல்ல நாங்க ரெண்டு பேர் மட்டும்தானெ அதுனால ம் ரசமு பேபி இருக்கால்ல அதேனால ரசமு சாதொ ரஸ் சமூ பிராண் தொக்கு அவ்ளதா அப்பற ஆம்லெட்டு அவ்வளதா
ம் நா கூட வெறு சாம்பார செஞ்சுக்கலானுருக்கே சாம்பாரு முட்ட செஞ்சுக்கலானு இருக்கே
ம் சாம்பாரா ஆன்னா ம் சாம்பாரு நீ வெஜ்ஜு சாப்டுவியா ஒனக்கு வெஜ்ஜு புடிக்காதே அந்தளவுக்கு
ஆம்மா எனக் அவ்ளோ புடிக்காது பட் இப்ப என்ன செய்றது இன் இன்னைக்கு இன்னு எத்துவாங்கல நான்வெஜ் வாங்க்னு இன்னிக்கு அத்தா
ஓக்கே ஓக் நாளைக்கு வாங்குவீங்கல்ல ம மஸ்டா வாங்குவதானே கன்ஃபாம்மா
ஆம்மா நாளைக்கு கன்பார்ம் வாங்கிடு நாளைக்கு ஃப்ரைடே ஆச்சுல்ல கன்ஃபார்ம் நான்வெஜ் தா எங்ளுக்கு
ம் அத்தா நம்ம நம்ம எந்தநாளு பாக்குறதில்ல பாத்துக்கோ எந்த நாளு பாக்றது எல்லா டைமு மோஸ்ல்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு நான்வெஜ் இருந்தே ஆகுனு இல்லாட்டினா சயிவராது
ஆம்மா நான்வெஜ்இல்லன்னா சாப்பாடே எறங்க மாட்டேக்கிது
ம் அது என்னமோ தெர்ல நான்வெஜ் இல்லாட்டி ம்ஹூம் எதாவ்து ஒரு ஃப்ரை இருக்கனு இல்ல எதாது சம்திங் ஒரு நான்வெஜ் இருக்கனு அவ்ளொதா
ஆம்மா இப்பல்லா வந்து மொறு மொறுன்னு சாப்டதா மனசு தோணுது இந்த சாம்பாரு இந்த சால்னா அதெல்லா போடதுக்கு இதுவேஇல்ல ஃப்ரை பண்ணிதா சாப்புன்னு அப்டின்ன இருக்கு
ஆம்மா கரெக்ட்டு தா நா இப்போல்லா பாத்தீன்னா எக்குகூட வெஜ்ஜா மாத்திட்டெ தெரியுமா
எக்குகூட வெஜ்ஜாயிடுச்சா
அம்மா அத ஒரு நான்வெஜ்ஜாவே நெனைக்கிறதில்ல எக்க கூட வெஜ்ஜா வெச்சிற்றது அதாவது எப்டின்னு கேட்டீன்னா அது நார்மலாச்சுல்ல அப்ப அது நமக் கணக்குலயே வச்சுக்றது இல்லெல்ல என்ன சைடிஷ் இப்போ நாம ஒரு ஆம்லெட்டோ ஒரு எக் பாயிலோ இல்ல ஏதோ ஒண்ணு இருக்குல்ல அதா இது பண்றதே இல்ல சரி ஓகோ அதா இன்னிக்கி பிராஸ் ஆமா பெரிய பெரிய ப்ரான் இருக்கு பாத்திருக்கியா
ம் ஆமா ஆமா நல்லா இருக்கு டேஸ்ட்டெலா
ம் அது என்ன ஈஸி தானே நம்ம மினிட்ஸ்லே செஞ்சு முடிச்சுடலால்ல ப்ரான்ஸ் எல்லா
ஆமா ஆமா இந்த ப்ரான்லா நீ வாஷ் பண்ணிட்டே வாங்கிப்பியா இல்ல நீ வாஷ் பண்ணுவியா வீட்ல
இல்ல இல்ல இங்க ஒருத்தருக்கு கால் பண்ணி கூப்ட் கூப்ட்டோன்னா அவர் எல்லா கிளீன் பண்ணி அந்த உள்ளே உள்ளதெல்லா எல்லா த்தையு எடுத்துட்டு பர்ஃபெக்ட்டா கொண்டு வந்துருவாரு
ம் ஆமா அக்கா அ அது வாஷ் பண்றதுக்கே அவ்ளோ நேரோ ஆகுமே அதுதா கடுப்பு
ஆனா அவர்கிட்ட வாங்கல இப்போ என்னென்னா ஆள் புள்ளைங்கள போட்டதுனால அவங்களு ஓரளவுக்கு கிளீன் பண்ணி நல்லா ஃபிரெஷ்ஷாதா கொண்டு வந்துருக்காங்க
அப்பன்னா ஓகே நம்மெளா கிளீன் பண்றதுன்னா தலையே சுத்திருவே
ஆமா கரெக்ட்டு உனக்கு பிரான்சோட டைமிங் வேகறது ரொம்ப கம்மி தா டென் மினிட்ஸ்லே குக்காயிடோல்ல ப்ரான்ஸு
ஆமா ஆமா சீக்கிரமே குக்காயிரு
பட் அத கிளீன் பண்றதுனாதா அப்டியே பாதி நாள் போயிடும் அதுனால கிளீன் பண்ணதுனால ம்
கிளீன் பண்ணனும்னாலே வந்து ரெண்டு மூணு பேர் ஒக்காந்துருப்போ ஒருத்தவுங்க மேல இருக்கறது கழட்றது இன்னொ ஒருத்தங்க உள்ள இருக்கறது கழட்றது ஒருத்தங்க வாஷ் பண்ணுறதுன்ட்டு
கரெக்ட்டு சரி டி சரி பாரு நீ போய் சம டைம் ஆயிடுச்சுல்ல குக் பண்ண நம்ம இன்னொரு நாள் பேசலா ஃபிரீ ஆயிட்டு ம் ஒ ஓகே பை வைக்கிறே ம்